அலோன்
ம் சொல்றா
ம் சொல்லுங்க என்ன பண்றீங்க
மாடி மேல உக்காண்ணுகிட்டே
நந்து நந்து எனக்கு கால்வலி தா வந்து விட்டது கொஞ்ச நேர படுத்துக் கொண்டு அதுக்கப்றமா நடக்க போறே
உஹ்ம் ஏ
ஏ எனக்கு ரொம்ப நந்த மாரி இருக்கு சுத்தமா முடியில இப்பதா சாப் ஆ
முன்னாலே நம்ப முல்லையா ஆ தொளோர் நடந்துட்டு வந்துட்டு
ஆமா இப்பதா சாப்ட்ட
அப்பத்து ஒடனே நடக்குறதா
அதா கொஞ்சோ படுத்து கிடக்கே பபாளி பழோ வர சாப்ட்ட ஒரு நாலஞ்சு பீஸு
ஆ எவளோ சொன்னாங்க பப்பாளி எவளோ சொன்னாங்க பப்பாளி
ஏ குட்டியோண்டு பாப்பாளி குட்டியு மீன்ஸ் ஒரு அளவுக்கு இருக்கு ஓகேவா அது வந்து டுவெண்ட்டி ருபீஸ்
ஏல்தானா
அ அரைக் ஆறுநூறு கிராம் நின்னுச்சு
ஆ
அது வந்து ட்வெண்ட்டி ருப்பீஸ்ன்னு சொன்னாங்க
ஒன் கேஜி எவளோ
ஒன் கேஜி வந்து தேட்டி ருபீஸ்
ஆ
ஆ
கம்மியாதா போலுது
இலா
ஆ ஆ
நாளைக்கு அது திங்ககிழமை போபோது இன்னொரு முப்ப ரூாபாய்க்கு ஒரு பழ வாங்கிட்டு வந்துடுவே
அ
ஏ பேஸ்க்கு நல்லது தெரியுமா நாளைக்கு வந்து நான் இது செய்ய போறே நெல்லிக்கா வாங்கிட்டு வந்தேன்ல அது வந்து வேக வச்சு அதுக்கப்பறோ அத எடுத்து அ அது வெல்லோ இருக்குல்ல வெல்லத்துல போட்டு செய்ய போறே எனக்கு மட்டுதா யாருக்கு தரமாட்டே
அ
வச்சு சாப்டுவோ செம்மையா இருக்கு
ஆஹம்
வெல்லோ நல்லது தா ஒடம்புக்கு
பட் ம்
ஸ்வீட் தா பட் ஆனா நல்லா இருக்கு
அ
அதே மாரி இதையு அதனது அ ஐ மீன் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்டுவே நாளைக்கு நெறைய வேல இருக்கு இன்னைக்கு நைட்டே வேல இருக்கு நெறைய
என்னன்ன வேல
ரோஸ்மரி இருக்குல
ஆமா
வாங்கிட்டு வந்தேல அதெல்லா வேற வேக வச்சு இது பண்ணணு
ரோஸ் மேரி வாங்கிட்டு வந்தியா
ஆமா
அப்டின்னா அது எப்படி இருக்கு
ரோஸ்மரி த இது தழ தழ மீன்ஸ் அது குச்சி குச்சியா இருக்கு ரோஸ்மெரி அது நார்மலாவே நம்ம ஹேர் குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணு
ம்
அது நாட்டு மருந்து கடையில தா கெடைக்கு
ம்
ம் ம் எவ்ளோ சொன்னாங்கன் இருவது ரூபா என்னமோ சொன்னாங்க பிப்டி கிராம்
ஒரு கிலோ
அவரு போன ஒன்னே அதா கேட்டாரு
ம்
ஒரு மூட்ட வேன்மா ரண்டு மூட்ட வேன்மான்னு கேக்குறாரு
அ ஹ
நா சொன்ன நா அ எங்கள பாத்தா நா அந்தளவுக்கு வாங்க வர மாரியா தெர்து அவ்ளோல்லா எங்களுக்கு வேணா அப்டின்னே
ம்
அப்றமா வந்து ஒரு பெரிய பாக்கெட் காட்னது ரொம்போ ந அதிகமா இருந்துச்சு அதுல
ம்
அது எவ்வளோன் கேக்குபோது ஐம்பது ரூபான்னு சொன்னாரு வேணா வேணா அப்டின்னு சொன்ன ஒன்னே இது குடுத் குடுத்தாரு இது இருவரூபான்னு சொன்னாரு செரி ஓகே இதே குடுங்கன்ட்டு வாங்கிட்டே
அட பாவிங்ளா
ஏ அது போது நம்ம சும்மா கொஞ்சோ போட்டு தண்ணீல கொதிக்க வெச்சு அத நார்மலா டெய்லியு அ மார்னிங் அண்டு அப்றோ நைட்டு ஃபுல்லா ஆ இது இது ஸ்ப்ரே பண்ணணு அந்த ஸ்பரே பாட்டில் என்ட்ட இல்ல இப்போ இன்னா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டுருக்கே
ம்
ம்
ஏ இல்ல
வாங்கணு ஸ்ப்ரே பாட்டில் அந்த ஆனா நா போவே அந்த பத்து ரூவா கடைக்கு போவேன்ல
ஆமா
அங்கதாங்க ஸ்ப்ரே பாட்டில் இருக்கு ட்வெண்ட்டி ருப்பீஸ் தா அப்போ வாங்கமா விட்டுட்டே செர் நம்ம இதுல ன்னா ஸ்ப்ரே பண்ணி நம்ம என்னா பண்ண போறோம்னு சொல்லிட்டு உட்டே
ம்
இப்ப செர் அதுயிருதுந்தா யூஸ் ஆயிருக்கு
ஆ ஹும்
ம் ம்
அடுத்து வேற எங்க அது எங்கு இருக்கு அந்த கட
விழுப்புரோ போணு
ஐய்யய்யோ
ஆமா
ம்
இப்ப கூட ஃபேன்சிஸ்டோர்ல எதுனாச்சு இருந்திருக்கு நா மறந்துட்டே வீட்டுக்கு வந்ததுக்கப்றோ தா ஞாபகோ வருது
ம் ம்
ம் நம்ப எப்பயு ஆயில் தேக்கிற மாரியே தேச்சுப்போ ப்ரச்சன இல்ல தேய்ச்சுட்டு மசாஜ் பண்ட்டு தூங்கிடுவே அதுமாரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் இல்ல ஒரு ஒன் மந்த் ட்ரை பண்ணி பாப்போ எப்டிருக்கு குன் ரிசல்ட் வர்தானு
செர் செர் நா டெய்லி பண்ண சொல்றே எத்தன மணிக்கு சொல்லு சொல்றே
க மார்னிங் அபற்னா நைட்டு
என்ன டைம் சொன்னேன்னா அந்த டைமுக்கு நா வந்து நச்சரிப்பே
ம் மார்னிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக்கு குளிக்க போறதுக்கு முன்னாடி அப்புறம் நைட்டு வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி
சேர்ரா சேரா சொல்றா
இன்னைக்கு வர மேகம் மேகம் சார் வந்து அழுதார் போல கொஞ்சோ கொஞ்சோ ஆ ஏதோ ஃபீலிங்ஸ்ல இருந்தாரு போல கொஞ்சோ கொஞ்சோ அழுதாரு யான்னு தெரியல ஆ நா சொல்லிருக்கே நேத்து ஓகேவா இருந்திருக்காரு போல ஆனால அழுவுல ஆ இன்னா சீ எங்க கிளாஸ்லயே இப்போ ஒரு சண்ட போயிட்டு இருக்குன்னா அதான் எங்க கேங்க்ல தா ஒரு சண்ட போயிட்டுருக்கு என்னன்னா வந்து அதான் ஒரு பொண்ணு வந்து என்னா பண்ணா எனக்கு ஆ நீர் நா போனே தெரியுமா காலேஜ்க்கு
ஆமா
நான் போய் அவளுக்கு மெசேஜ் அத தேவா கிட்ட தா மெசேஜ் பண்ணே என்ன நா வரலடி அப்டின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணே உன்னே அவ வதுஸ் சொன்னா ச செலவோ கைய ஏ அப்டின்னு கேட்டா இந்த மாரி கோயிலுக்கு போற அப்டின்னு சொல்ட்ட சும்மா லீவு போட ஸ் ஆ சும்மா லீவு போடன்னு சொன்னா திட்டுவாளுங்க ஆ கோயில் போறன் சொல்ட்டா செரின்ட்டா அதுக்கப்புறோ சொன்னா மெசேஜ் பண்ணா வாட்ஸ்அப்ல இது மாரி இன்னைக்கு இது அசிஸ்டன் ரெப்ரசென்டேட்டிவ கையிலயே புடிக்க முடியாது போல
ம்
அப்டின் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி வச்சிருந்தா நா சிரிக்கற மாரி எமோஜ் அம்ச்ச அப்பவே நா நன ச்ச சரி இதுக்கு அவ வந்து ஃபோன் வந்து எத்துரு போவல இவ அவுங்க ஆ பேசறதுக்கு வந்து ஃபோன் கேப்பா
ம்
அ தே தேவா ஃபோன் தா வாங்கி யூஸ் பண்ணுவாலா ஆனால் ந சொன்னா சொல்லா தா நனச்ச ச டெலிட் பண்றத வா வர ஃபோன் யூஸ் பண்ணுவ வா வேணா அப்டின் சொல்ட்டு செரி இவ என்னா வாட்ஸ் அப்க்குள்ள போய் நம்ம சாட்ல்லா அவ ஏ பாக்க போறா
ம்
அப்டின்னு சொல்ட்டு நானு சம்மா விட்டுட்ட
ம்
பாத்தா நேத்து போய் பாத்துருக்கா போல எங்க சாட்டுள்ள
எப்புரா போய் பாக்குறாங்க
ஆ அவ இன்ஸ்டால உங்க ஆள்ட்ட மெசேஜ் பண்றதுக்கு போய் பாத்து போம்போது அ இவ த இவ அது என்னது எனக்கு அம்ச்சு உட்டுருந்தா ட்ரெஸ அவ அவ ஸ்டிச் பண்ணது வந்து எனக்கு அமுச்சு உட்ருந்தா
அ
அத போய் பாக்க போம்போது அப்டியே இது என்னாடா அசிஸ்டன்ட் ரெப்புன் இருக்குன் சொல்ட்டு பாக்கும்போது இது மாரி போ அ சொன்னா போல இது மாரி அசிஸ்டன்ட் ரெப் வந்து இன்னைக்கு ஃபுல்லா கையிலயே புடிக்க முடியாது இப்டின்னு அம்ச்சத பாத்துட்டா பாத்துட்டு அவட்ட எதுவு கேக்கல போல தேவா கிட்ட அந்த பொண்ணு எது கேக்கல
ம்
ஆ அதுக்கப்புறோ அத அப்டியே விட்டுட்ருக்கா ஆ அது வேற ஒரு பொண்ணு கிட்ட போய் சொன்னா போல ஏ என்ன கையில புடிக்க முடில நா என்னா பறந்துட்டா இருக்க
ஆ
அப்டின்னு கேட்ருக்கா போல இன்னைக்கி மார்னிங் நா போற ஏன்டயு அதா கேட்டா என்ன அப்டி சொல்லி வச்சிருக்கா நா என்ன கையில புடிக்கு முன்னா எனக்கு புரியல நா என்னா பறந்துட்டா இருக்கே அப்டின்னா இன்னைக் ஃபுல்லா பேசவே இல்ல நானு சொல்ற அவ் அவுளுங்க வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனைக்கு ரெண்டு பேருமே ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பாருஒன்னா படிச்சுட்டு வராளுங்க
ம்
நா சொல்ற அ வினோ வா வினோ எதா இருந்தாலு நீ வந்து நேரடிய கேட்டுக்கோ நீ எதுக்கு இதும கே என்ட்ட நீ எதுக்கு சொல்ற நீ கேட்டுக்கோ வினோ அப்டின்னு சொல்ற
ம்
அவில்ல எதுவுமே கேக்கல இவ வந்து பேச வரா அ தேவ வந்து இவ கிட் ட பேசறா இது மார்தான்டி அப்டின்னு சொல்ல வர அவ எ ஃபேச பாத்தட்டு தா நிக்கறா திரும்பி பேசவே மாட்றா அவள்ட்ட நா சொல்ற ஏ ஆட்டிடியூட் மாரி இருக்கு நீ திரும்பி என்ன ஏதுன் அவட்ட நீ கேளு
ம்
அப்டின்ன அதுவும் கேக்கல அதுல எனக்கு ஒரு ஒன்னு இல்ல எனக்கு ஒன்னும் இல்ல ஒன்னும் பிரஷ்ன இல்ல ஒன்னு பிரஷ்ன இல்ல இன்னிக் ஃபுல்லா தனியா தா இருந்தா
ஆ
இதெல்லா எதுக்கு சொல்லு
சின்ன பசங்க மாரி சண்ட போட்டுங்க
ம் ஒன்னே நீ இப்டி சொல்லுவ சின்ன பசங்க மாரி சண்ட போட்டுன்னுவ
பின்ன ஆமா அது என்ன சின்ன பசங்கந்து தான அது
ம் ம்
ம் மெச்சூரிட்டியா சண்ட போட்டுக் ம் ம் எனக்கு அர நெல்லிக்கா தா புடிக்கும்
அர நெல்லிக்கானா அந்த பெருசா
நா குத்திற
ஏன் அப்டி
அதுதா டேஸ்ட்டாருக்கும்
ம் ம் இதா ஒடம்புக்கு நல்லது
நல்லது எப்பவுமே புடிக்காதே
அதாம் ஒனக்கு என்ன புடிக்காத மாரி
அ ஆ ஆ ஃபுல்லா இல்ல
ம் ம்
ஆமா
மேகம் சார் வேற கொஞ்சோ கொஞ்சோ வந்து அப்டியே சூழ்ந்து நிக்கறாரு
இன்னிக்குமா
ஆமா இன்னிக்கு கிளவுட்ஸ் அப்டி தா இருக்கு மூடிட்தா இருக்கு
ஏன்
எ நவுருது கிளவுட்ஸ்ஸு
ஆமா கிளவுட்ஸ் நவர தா செய்யோ இந்த காத்தடிச்சா வந்து அப்டியே பறந்து போய்டுமா
அது எனக்கே தெரியும்
அப்றோ நவுருதுன் சொல்ற
ஒரு மாரி பத்துட்டு வானத்துல பாக்கும்போது நல்லாருக்கு நவ்ருது விசிபல்லா தெரியுது அப்டே
தெர்யோ தெர்யோ
ம் நெஜமா
ஆ
ஆ நல்லாருக்கு பாக்கற்துக்கு ஏன்னா அந்த ஏரோப்பிளேன்ல போம்மோது இந்த கிளவுட்ஸ் பாக்கலாம் தான
ஆமா
ம் நல்லாருக்கும் இன்னிக்கி நாங்க பிளேக் ஃபாரஸ் கேக் சாப்ட்டோ செம்மயா இருந்ச்சு ஆனா அம்பது ரூபா
அச்சிச்சோ அவ்ளோவா
ம் ம் ம் ஒரே பீஸ் தா ட்ரையாங்கல் சைஸ்ல ஒரே பீஸ் தா அம்பது ருபா ம் ம்
அது கால் கிலோவே ஃபோர் ஹண்ட்ரோடோ என் மோடா அது
ம் ஆமா மனசே கேக்கல செரி பரவால்லன் சாப்ட்டு பாத்தா செம்ம டேஸ்ட்டு
ம் இது பிளேன் என்கு கேக்கே ஆனா வந்து தித்திப்பே புடிக்க மாட்டேதுறா
எங்க காலேஜ்ல என்னன் அவனுக்கு காரமு புடிக்காது தித்திப்பு புடிக்காது நீ சாப்பறதே வேஸ்ட்தா சாப்புடவே சாப்டாத
தல வலிக்கிது தித்திப்பு சாப்ட்டா
அதா எங்களோட காலேஜ்ல என்ன தெரிமா வெக்கிறாங்க பாதாம் பால் ரோஸ் மில்க் ஆ அதுக்கப்புற வந்து ஐஸ் கேக்கு
ஆ
சோ வந்து டோனட்டு ஆ அதுக்கப்புறோ ஆமா ஆ அப்பறோ சமோசா பப்ஸு
ம் டோனட்னா அந்த பன்னா
அந்த பன்னா பன்னு கெடையாது டோனட்டு சாக்லேட் டோனட்டு
அதா பன்னு மேல சாக்லேட் போடுவாங்க
ஆமா அதா
பன்னுதா
ஆ அது
பேரு உங்களுக்கு வித்தியசமா இருந்ததுன்னா டோனட்டு டோனட்டு சொல்விங்ளா
அது டோணட்தா அப்பற வந் ம் ஹு அப்பற கிரீம் பண்ணு
ம்
ம் அதுக்கப்பற என்ன வித்தாங்க நெறையா இருந்துச்சு கேக் ஐட்டம்ஸே நெறையா இருந்துச்சு
ஆ
ஆ அதுக்கப்றம் இந்த க இது வந்து இது ஒரு கேண்டீன்ல இந்த கேண்டீன்ல
ம்
அந்த கேண்டீன் அப்பற ஐஸ்கிரீம் இருக்கு எங்க கா காலேஜ்ல ஐஸ்கிரீமு அதுக்கப்பற ம்